தொழிலப் ஆ எனக்கு கேக்குது தோழி நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிங்க
அ தோழி இது என் தொழில்நுட்ப கோளாறு காரணமா எதாவுது எடையில எதுனா கோட நீங்க தொடர்ந்து பேசிட்டே இருங்க தோழி ஆ சரிங்க தோழி நலமா
ஆ நா நல்லா இருக்கே நீங்க எப்பிடி இருக்கிங்க
ஆ நல்லா இருக்கே தோழி அ குடும்பத்துல எல்லாரு நல்லாருக்றாங்ளா தோழி
அங்க எல்லாருமே எல்லாருமே நல்லாருக்காங்க உங்க வீட்ல எத்தனை பேரு நீங்கெல்லா எப்டி இருக்கிங்க
நலமா இருக்கோ தோழி
ம் உங்க வீட்ல எத்தன பேர் தோழி
நானு எனது கணவர் என்னுடைய மகன் தோழி மூன்று பேர்தா தோழி உ உங்கள் குடும்பத்தில் தோழி
என் என் குடும்பத்துல வந்து நா எ கணவரு எம்புள்ள அப்பற எங்க மாமியார் மாமனாரு
ஆ அப்படிங்ளா தோழி சரிங்க தோழி சரிங்க தோழி சரிங்க தோழி இன்னைக்கு நாம எதாவுது பயனுள்ளதா எதாவது பத்தி பேசுவமா தோழி உங்களுக்கு எதா இருக்குதா தகவல் பேசுறது இருந்தா சொல்லுங்க நீங் உங்களோடத நா பகிர்ந்துகிற இல்லைனா நா சொல்ற தோழி
பசங்களுக்கு சாப்பாடு எதுனா கட்டி குடுப்பிங்னா கட்டி குடு திய என்ன கட்டி குடுப்பீங்க ஏன்னா எனக் வந்து எ பொண்க்கு வெஜிடபிள்ஸ் குடுக்க சொல்லிருக்காங்க காய் கறிக அது காய்கறில்யே வேற மாரி செஞ்சா பசங்க சாப்ற மாரி இருக்னு அப்டின்னா எந்த மாரி செஞ்சா பசங்க சாப்டுவாங்கன் சொன்னீங்கனா எனக்கு நல்லா யூஸ்
செரிங்க தோழி இப்ப நா என்னுடைய பையனுக்கு பாத்தீங்கன்னா தோழி அவ சின்ன அவ வந்து ஆராம் வகுப் பு படிக்கிறா தோழி அவனுக்கு பாத்தீங்கீங்கன்னா அ காலில இந்த கேரட்டு அ முருங்கை கீர இதெல்லா குட்த்தனா செல நாள் சாப்ட்வா செல நாள் சாப்புட மாட் டா தோழி பாத்தீங்கன்னா அப்ப என்ன பண்ணுவனா தோழி நா வந்து அ மிக்சியில அடிச்சுடுவ தோழி எல்லாத்தையு மிக்சியில அடிச்சு அ ம் அ கொஞ்சமா முருங்கக்கிர போட்டு ஜீரகோ போட்டு அரச்சி தோழி அ மாவு இருக்குல தோச மாவ் இருக்குல தோழி அதுல கலந்துருவ தோழி பீட்ரூட் ருந்தா பீட் ரூட்ட நல்லா வ பொடி பொடியா அரிஞ்சி அதையு அரச்சி அதையு மாவுல கலந்துருவ தோழி கேரட்ருந்தா கேரட்டு இந்த மாரி அததா ஆ ரஞ்சு நிறம் பச்சை நிறம் அ ம் ரோஸ் நிறம் இந்த மாரி நிறங்கள பாத்தா அவுங்களுக்கு கொழக் கொழந்தைங்ளுக் வந்தது ஒரு ஒரு ஒரு ஈர்ப்பு அதுல தோழி அத பாத்துட்டு என்னா பண்ணிடுவனா தோழி அதுல தோசயா கலந்து குடுக்குறப்ப அவ வந்து அத சாப்டுட்றா தோழி காயா குடுக்கறப்பத தொடமாட்டேங்கிறா அதுவே இந்த மாரி தோசயா குடுக்கறப்ப குழி பனியாரமா செஞ்சு குடுக்கறப்ப அது வந் து சாப்புற்றா தோழி வந்து ரொம்ப ஒல்லியா தா இருப்பா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாரி குடுத்து ந அ அவ வந்து ஒரளவுக்கு கொஞ்சோ வெயிட் போட்டா தோழி வந்து அ எ பையன அப்படிதா நா சஞ்ச சாப்பிட வச்சேந் தோழி து நா பேரிச்சம்பழோல்லா பாத்தீங்கன்னா சாப்ட மாட்டா தோழி அப்ப என்ன பண்ணிட்டெனா தோழி பால நல்லா காச்சி தோழி அதுல வந்து பேரிச்சம்பழத்த போட்டு மிக்சில போட்டு அடிச்சி அத வந்து குடுத்தங் தோழி அது இனிப்பா இருக்கனாலா அத சாப்புட்டா தோழி
செரிங்க செரிங்க ஏன்னா எ எ பொண்ணுக்கு வந்து நானு அதே மாரியே பொரியல் செஞ்சுல்லா குடுத்தா அவுங்க சாப்புறதில்ல அதுக்காக தா கேட்டே அவுங்களுக்கு இந்த மாரி சொன்னது எனக்கு இருந்தா நா அதே மாரி பா பாத்து ட்ரை பண்ணி நா குடுத்து பாக்கறே
அ உண்மையிலே வந்து செஞ்சு பாருங்க தோழி அதுல என்ன பண்ணலானா செல பேரு என்ணெ இல்லேன்னா நெய் யி ஊத்திக்கிலா தோழி வந்து அது உடல் ஒ ஓரளவுக்கு எத்துக்லா அது ஒன்னு ஒடம்புக்கு கெடுதல் கெடையாது அ தோச மொறு மொறுனு ஊத்தி குடுங்கமானு டெய்லி சொல்லுவா அப்புடி குடு க்கிற தோசையிலயு நம்ம இன்னு கொஞ்சு என்ன சத்தான உணவு ஆகாரம் சேக்க முடியுமோ அ இன்னு சொல்லப்போனா நா கொண்டக்கலைய கூட வேக வெச்சுட் டு அத மிக்சில போட்டு அடிச்சி மாவுல கலந்துடுவே அ கருப்பு கவுனி அரிசி அரச்சி அதயு மாவுல கலந்துருவந்தல் இப்புடி எல்லா அ எ பையன வந்து அ சாப்பிட வச்சந்தோழி வந்து
செரிங்க செரிங்க ரொம்ப நல்லது செரி இது நா முயற்சி பண்ணி பாக்குறே கண்டிப்பா எ பாப்பாவுக்கு அவுங்களு சாப்டுவாங்கன் ரொம்ப வீக்காருக்கு
இப்போலேந்து நம்ம பசங்களுக்கு சத்தான ஆகாரோ குடுத்தாதா தோழி பின்னாடி எந்த ஒரு அ பயப்பட வேண்டிய அவசியமு இல்ல எந்த ஒரு நோயு அண்டாம இருக்கு ப பிள்ளைங்கிளுக்கு இந்த உணவுங்கறத வந் து நம்ம கரெக்டா குட்த்துட்டோ உடற்பயிற்சி இதோட சேத்து குத்தோனா தோழி ஆரோக்யமான வாழ்க்க வந்து கொழந்தைகள் வாழுவாங்க பின்னாடி நோய்கள் தாங்குவாங்க தோழி இப்போ உடற்பயிற்சிங்கமோது சொல்லுங்க தோழி உங்களுக்கு உடற்பயிற்சி பத்தி எதுவுந் தெரியுமா தோழி நீங்க உடற்பயிற்சி பத்தி எதுவு தெரியுமா தோழி உங்ளுக்கு
ம் விட்டு விட்டு கேக்குது ம் சரிங்க தோழி சரிங்க தோழி இப்ப உடற்பயிற்சி பத்தி உங்குளுக்கு எதுவு தெரிமா
அ உடற்பயிற்சியா அது எனக்கு அவ் தெரியாதுங்க ஏனா வந்து நா செய்றது இல்ல காலைல எந்திரிப்பே என்னோட வே வேலை முடிப்ப அவ்ளோ தா ஏனா இப்போ நா கொஞ்சோ குண்டாருந்தே எதோ இருக்குன்னா நா அத பத்தி யோசிச்சு எதென்னா செய்லா ஏனா எனக்கு நா இருக்றதே ஒல்லி நல்ல நடப்ப தா நல்லா நடப்பா எவ்ளோ தூரொ வேணாவு நடப்ப வண்டி எனக்கு ஓட்ட தெரியாது அதுக்க காரணமாவே நம்ம நடக்கறதுனால நமக்கு என்னவோ அதே உடற்பயிற்சி தெரில ஏனா
இன்னைக்கு எல்லாரு இந்த அவசர காலத்துல எல்லா வாகனங்கள தா பயன்படுத்துறாங்க தோழி நீங்க இன்னு அத கத்துக்காம நடக்கறீங்கம்போது பெரிய விஷயோ தா தோழி ஒங்கள பாராட்டணு வந்து இப்ப நாங்கலா பாத்தீங்னா அலுவலகத்துக்கு செல்றத்துக்கு எங்குளுக்கு இருசக்கர வாகனம் அவசியமா தேவப்படுது தோழி ஏனா நடந்து வரணுங்க போது ரொம்ப க க கடினமான ஒன்றா இருக்குல தோழி வந்து அ நாம மட்டு ஸ்லோவா வேகமா போற வாழ்க்கை யோல வந்து நா மட் டூ மெதுவா பயணித்தேன் என்றால் அது வந்து சரி வராது தோழி வந்து அதனால நாங்க பயன்படுத்றோ தோழி ஆனா தினசரி காலையோ அல்லது மாலையோ எதோ ஒரு வேலை வந்து நாங்க நடைபயிற்சி மேற்கொள்வோ தோழி எவ்ளோதா நம்ம சாம்பாரி எவ்ளோ தா நம்ம சாப்ட்டாலு நடைப்பயிற்சி உடற்பயிற்சிங்கிறது உடலுக்கு தேவ இல்ல தோழி வந்து ம் கண்டிப்பா தோழி ஆ நம்ம எவ்ளோ செஞ்சாலு வந்து ஒடம்பு ஆரோக்கியத் துக்காக தா நம்ம செய்யறதே தோழி அத விட்டுட்டோனா என்ன பண்ணுவோ அதனால வந்து அத தின செய்லை னாலு இரு நாட்களுக்கு ஒருத்தர வாரத்துல ஒரு நாலு நாள் அப்டிங்கற மாரி நடை ச்சி மேற்கொண்டுட்டு தாருக்கோ தோழி வேற எதாது ஆரோக்கியமான உணவு இருந்தாலு ஆ சொல்லுங்க
நா கூட வண்டி ஓட்ட கத்துக்குணுனு ஆச இன்னு கத்துக்ல இனிமேயாது ணு அதுக்கான கிளாஸ் யாது சேத்தி விடுங்க அப்டின் சொல்லிருக்கே சேக்ரேன் சொல்லிருக்காரு கத்துக்கிட்ட ரொம்ப ஓ ட்டக்கூடாது சும்மா பக்கத்துலயாது நடந்து போற மாரியு இருக்குணு அதுக்கப்றமா வண்டி இருக்கற நம்ம ஆ ஆமா கத்துக்குணுன் ஆச
சரிங்க தோழி ஆனா கத்து அது ஒரு ஒரு பக்கோ இருந்தாலு தோழி இன்னொரு பக்கோ பாத்தீங்கன்னா நீங்க வந்து மெ தமான வேகத்துல ஓட்ட கத்துக்குங்
ஆமா ஆமா
ஆ அந்த சாலை விதிகள பாதுகா அந்த சாலை விதிய பின்பற்றுணு தலைக்கவச அணிஞ்சி ணு தோழி அதுதா ரொம் போ நம்ம உயிருக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று தோழி நேத்து பாத்தீங்னா தோழி எங் இங்க எங்க ஊர் மா பக்கத்துல பாத்தீங்கனா கூத்தாநல்லூர் சொல்லுவாங்க தோழி அங்க வந்து மூன்று மாணவர்கள் பள்ளிக்கூடத்துக்கு செல்றப்ப ஆக்சிடென்ட் ஆயி கார் கட்டுப்பாட்ட எழந்து மூன்று மாணவர்களு சம்பவ இடத்துலே எறந்துட்டாங்க தோழி
ஆ
ம் நச்சு அந்த பச்சிளம் குழந்தைங்களுக்கு என்ன தெரியு தோழி சொல்லுங்க மூன்றாம் வகுப்பு நான்காம் வகுப்பு படிக்கக்கூடிய கொழந்தைகள் நம்ம வாகனோ எடுக்றோனா தோழி வந்து மொதல்ல பதுல உள்ள பழுத பாத் துக்குணூ தோழி அதோட வேகத்த பாத்துக்குணூ பெட்ரோல்ருக்கா ஆ எரிபொருள்ருக்கா அப்படிங்கிறதல்லா பாத்துட்டு தான தோழி எடுக் க்ணூ நாம ஒரு அவசரத்துல எடுக்கிறோ அது போயி எதோட விளைவுகள் வந்து ரொ ம்ப பயங்கரமா போய் முடியுதுல்ல தோழி வந்து ஆ நம்ம சேஃப் தருனாலே சம்பந்தமே இல்லாத அவுங்கல்லா பாதிக்கிறாங்கல தோழி அத தவிர்க்கணூ அப்டின்னா நாம எங்க செல்லணூன் நனைச்சாலு ஒரு பத்து முன்பாவே தோழி கெளம்பிட்டோனா தோழி இந்த மாரியான விபத்துக்கள வந்து தவிர்க்கலா தோழி அதுவூ இளைஞர்கள சொல் லவே வேணா தோழி வந்து வாகனத்துல உக்காந்துட்டா எதோ பறக்கற விமானத்துல பறக்குற மாரி வந்து வேகமா போறாங்க
ஆமா அவ்ளோ வேகமா ஆமா ஆமா
ஆமா தோழி ஆ ஆமா தோழி காவலர்களே நின்னு கா வந்து தடுத்தாலு அத வந்து ஒரு பொருட்டாவே நெனைக் காம தோழி வேகமா போய்றாங்க தோழி ஆ இளைஞர்களுக்கு இதுல வந்து கொஞ்சோ முன் யோசனைங்கிறது ஒன்னு வேணு தோழி வந்து தலைக்கவசமக்ஷங்கிறது இப்ப அணியாமலே போறாங்க எவ்ளவ் வூ நம்ம வந்து ஏற்பாடுகள் வந்து செஞ்சாலு அத வந்து ஒரு பொருட்டாவே நனைக்க மாட்டேங்கிறாங்க தோழி மாணவர்களு ஒரு பக்கோ உனாலுமே ம் கண்டிப்பா தோழி வந்து எதுக்காக நாம வந்து இவ்ளோ தூரோ சொல்றோ அப்டின்னா வந்து தலையில அடி பயங் க அடிபட்டாலு நம்ளுக்கு வந்து மத்தவர்கள் வந்து உதவி செஞ்சிருவாங்க ஆனா தலையில மட்டு அடிப்பட்டா மட்டு தோழி அத ஒன்னு செய்ய முடியாது
ஆமாங்க
ஆ அது வந்து தெரிஞ்சுமே அ தெரிஞ்சுமே நம்ம மாணவர் என்ன பண்றாங்க இளைஞர்கள்ல்லா அத வந்து போடாம தலைக்கவசத்த போடாம போறாங்க தோழி அவுங்களுக்காக அடி த்துக்ல வந்து இவுங்களுக்கா இவுங்ளோட நன்மைகளுக்காக தா அவுங்க சொல்றாங் ந்தாவுங்க வந்து பெருசா எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க தோழி ஆமா நீங்க சொல்றதா சொல்லுவீங்க அப் வின் செய்தாங்க
அ ஆமா ஆமா அப்டித்தா செய்றாங்க நறைய பேரு எல்லா அப்டியேதா போறாங்க அது ஏ போறாங்கன் ஓன் புரிய மாட்டேங்குது இப்பல்லா அதுக்கான ரூல்ஸ் ரெண்டு பேர் வண்டில ஒக்காந்துக்க ரெண்டு பேரூ கவ் தலைக்கவசோ போட்டு தா போணூன் சொல்றாங்க
ஆமா தோழி ஆமா
ரொம்ப தூரோ கூட்டு போம்போது எனக்கூ போட்டு கூட்டு போவாரு அவரூ போட்டுக் பாரு நா அப்ப நெனைப்பே ஏ பொண்ணுக்கூ ஒன்னு வாங்கி வெக்கணூ நம்ம ரெண்டு பேரூ தல போம்போது பாப்பாவூ செ பாப்பாவுக்கூ வாங்
கண்டிப்பா தோழி கண்டிப்பா தோழி
பாப்பாக்கூ அப்டின் சொல்லிட்ருக்கே
செரிங்க தோழி செரிங்க தோழி வுவு இது நம்ம வீட்லே எவ்ளவ் வந்து வி ஃப்ரிஜ்ஜி வா குளிர் சாதனப்பெட்டி மிக்ஸி ஏஸி இந்த மாரி எவ்ளோ பொருள்கள் அவசியமா தேவையோ அத விட ஒருபடி மேலேயே நம்மளுக்கு வந்து அந்த தலைக் கவசோங்கிறது அவசியோ தோழி
ஆமா ஆமாங்க தோழி ஆமாங்க தோழி நானு இல்லப்பா னூன் ஆச தா கத் கத்துக்கிட்டா அந்த கண்டிப்பா எம் பொண்ணுலேந்து எல்லார்க்கூ நா வந்து ரொம்ப பாதுகாப்பா தா கூட்டு போற மாரி இர்ப்பேனே தவிர நமக்கான இது ஏத்துக்க முடியாது
ஆமா தோழி இதுல இன்னொன்னு என்னன்னா இந்த நம்ம ஊர் கூட்டாலே இந்த மகளிர் ஓட்டக்கூடிய வாகனோ இருக்குல்ல தோழி
ஆமாங்க தோழி சொல்லுங்க நமக்கான நேரம் முடிந்து விட்டது நினைக்கிறே தோழி சரிங்க தோழி மறுபடியும் நம்ம வந்து மீண்டு அடுத்த முறை சந்திக்கலாம் வணக்கம் தோழி